ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குதுமா எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கோம்
என்னாச்சு குரல் எல்லாம் ஒரு மாரி இருக்கு
தம்பிக்கு கொஞ்சோம் ஒடம்பு சரியில
அப்டியா என்னாச்சு அ
அவனுக்கு நேத்து மழ பெஞ்சதுல நே ஆ ஆலங்கட்டி மழ பெஞ்சுச்சு து அந்த மழ பெயஞ்சதுல தம் கொஞ்சம் விளையாடனா அதனால நாய்ய அஹ் இரவுல இருந்து என்ன ஆச்சுன்னா அ ரொம்ப ஜலதோஷம் புடிச்சிக்குச்சு கும்பலு இ அதெல்லாம் புடிச்சுகிட்டு சிறப்பூட்டியாச்சு இருந் இருந்தாலுமே வந்து
உம் உம் அப்படியா அதான் உங்களுக்கும் குரல் ஒரு மாதிரிதான் இருக் கு உங்களுக்கும் தடமல் பிடிச்சிருக்கா
ஆஹ் ஆமாக்கா மழையல்ல நானஞ்சே எல்லாமே ந
ஆஹ் ஆமா ஓ சரி சரி அது நம்ம வீடலயே இது வச் வச்சுஇருப்பீங்கல்ல கற்பூரவள்ளி எல்லாம்
எல்லாமே அவ ஆஹ் எல்லாமே இருக்குக்கா எல்லாமே அவளும் சாப்பிடுவா இருந்தாலும் வந்து சின்ன பு சின்ன பிள்ளை இருந்தே அவளுக்கு அப்படிதான் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு வந்தே மிச்ச ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வந்து இப்ப ஆவுனா கொண்டு பால் குடிக்காது பால் குடிக்காம என்ன பண் னா ஆஹ் அழுதுட்டே இருப்பான் அந்த சளி புடிச்சதுல இருந்து அப்பல இருந்து இப்ப வரையுமே அப்படித்தான் சளி புடிச்சா தொடர்ந்து அழுதுட்டேதான் இருக்கான்
அய்யயோ அதான் நெஞ்சுல சளி நீர் கோத்துட்டு இருக்கூனு நனைக்கிறே
அப்படிதான் சொல்றாங்க அங்க போனா அவரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா நம்புவங்க அப்பதான் சளி கொஞ்சம் கலையும் அப்டின்ட்டு ஆனா வீட்லையும் பய்ப்பறாங்க ரங்காடி கடைக்க அது ஒரே
ஆமா ஆமா அவக கூடாது அது அடிக்கடிலாம் ஆமா
பக்ம் ஆயிடும்
உம் நம்ம சும்மா அந்த கற்பூரவள்ளிய எலையவே அப்டியே அடுப்புல வச்சு லைட்டா சூடு காமிச்சிட்டு அது நெஞ்சுல அப்டியே ஒட் ட்டி வச்சுருங்க அது நல்லா நெஞ்சு ச அதயல்லா எடுத்துரு நைட்டு தூங்கும் போது கூட அத ஒட் ட்டு முடி முடிஞ்சா அதுக்கு மேல டேப் மாரி கூட போட்டு வுட்றலா நெட் தெரிஞ்சில இருக்க சளி எல்லா எடுத்துரும் அதே மாரி மூக்கு க்கு மேலயும் கொஞ்ச விக்ஸு தடவறது இல்லன்னா அந்த இது இருக்குல்ல அந்த கற்பூரோ அதா கொஞ்சொ தேங்கா எண்ணைய்ல போட்டு சூடு பண்ணி அத் அத எடுத்து நெஞ்சுல பின்னாடி நெஞ்சுல முதுகுல
ஆஹ் நீங்க சொல்ற மாரி அதெல்லாம் வந்து ஏன் பெரிய பொண்ணுக்கு செஞ்ச ஆனா இவனுக்கு வந்து அதெல்லா அதெல்லா நா பண்ணா டாக்டர் சொல்றாங்க நீங்க இதெல்லா பண்ணதுனாலதா அவனுக்கு அப்டி ஆகுது அவனுக்கு அதெல்லா ஒத்துக்கல
ஐயயோ இல்ல இல்ல ஒத்துக்கலன்னா நமக்கு அலர்ஜி எல்லா வருல்ல அது நெஞ்சில தடிப்பு தடிப்பா வரு
ஆஹ் அதெல்லா எதுவுமே இல்லைங்க ஆனா வந்து இப்ப இருக்க கோவிடுக்கு அப்றோ பொற அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவரு அப்டிதா சொல்றாரு அ ஆ சளி ஆ சளி வந்துச்சுன்னா நம்ம விக்ஸ்லா தேய்ப்போ கொஞ்சோ காது பின்னாடி அதெல்லா சேத் ப்போ அதெல்லா தேய்ப் க்கக் கூடாது வீட்ல வந்து சாம்பிராணி போடக் கூடாது
ஆமா ஆமா ஆஹ் அது எல்லாருக்கு இப்ப சொல்றாங்க அது வந்து இந்த மூச்சுக்கு மூச்சு இதுலயு அடைச்சுக்கு ஆஹ் இருமல் வருது து அலர்ஜி ஆவுது
ஆமா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஆஹ் திரை அந்த இதுக்கு போடுவோ பாத்தீங்களா கதவுக்கு போடுவோ ஆஹ் கதவுக்கு போடுற ஸ்கிரீனு க்கு பாத்தீங்கன்னா அத அத வந்து தொ தொவச்சி போடுங்க என்னால என்னங்க அழுக்கு வந்துரு போதுன்னு கேக்குறேன் நாங்க உள்ளதாக பைக்கிலஎல்லாம் வராதிங்க அப்டின்னு சொன்னா இல்ல அதுல இருந்து நெறய கிருமிங்க வந்து ஆ குட்டி பையனுக்கு மூச்சடைக்கும் அப்புறம் தாலிக்கும் போது அது வந்து இது போடுங்க இல்ல அந்த சிம்னி போடுங்க போடுங்க அத மாரி தான் வந்து சொல்றாங்க அப்பயுமே வந்து விண்டோஸ் தான் போன் பண்ணுவீங்க கொசு வரும் அப்படின்னு சொன்னா கூட அவர் கேட்க மாட்டறாரு என்ன பண்றதுன்னு தெரிலைங்லே த வேற எதுனா உங்களுக்கு தெரியுமா டக்குன்னு சளி சளியா வற மாரி
இது எல்லாத்தையுமே போட்டு நம்மதான் அந்த வெத்தல கற்பூரவள்ளி மிளகு ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வச்சு பாலாடையில அப்டியே ஊத்தி விட்டு டாலே நெஞ்சு சளியெல்லாம் வந்துரும் மோஷன்லே வந்துரும் குழந்தைங்களுக்கு
உம்
மருந்து மாத்திர எல்லாம் குடுக்க வேண்டாம் நம்ம இந்த மாரி ஹோம் ரெமிடி பண்ணிக்கிறதான் நல்லது சின்ன பா பாப்ப பால இப்ப தான ரெண்டு மூணு வயசாச்சு
ஆஹ் ரெண்டு வய்சு ஆகுதுங்க
அத இலுப்பு மாரி நெஞ்சில இருந்துச்சுன்னா தான் நெபுலைசர் எலாம் வக்க சொல்லுவாங்க
ஆஹ் அதெலாம் வந் ஆமா அதெல்லாம் வந்து அப்போ அப்படிக்கா இப்ப வந் வந்து என்னன்னா லைட்டா அவன் இரும்பதான் ஸ்டார்ட் பண்ணுவான் அந்த இரும்பும் போதே என்ன பண்றாங்க அவங்க ஆஹ் நீங்க நெபு வச்சுருங்க இத வச்ச பாப் சரியாயிடுமா கொஞ்சம் அந்த ஆ இரும்பலல்லாம் வந்து ஆ இதுவாயிடும்
உம் அப்படித்தான் எங்க மாமியாருக் ப்ப வந்து இந்த வீசிங் பிராப்ளம்லா இருந்து சேரி இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தது அதனால ஆ அங்க ஹாஸ்பிட்டல போய் போய் நெப்ளைசர் வெக்கிறதுக்கு பதிலா நம்ம வீட்லயே மிஷின வாங்கி வெச்சிக்கிலானு வாங்கிட்டு சும்மா கொஞ்ச சளி புடிச் புடிச்சா கூட எங்க மாமனாரு அத எடுத்து எடுத்து வெச்சிருவாரு இப்ப என்ன ஆச்சு அதனால ரொம்ப வெயிட்டு போட்டுட்டாங்க அவுங் அதுல வந்து நெறைய இருக்குமா ஆஹ் நெப்ளைஸ் நெப்ளைசர் வெச்சா வெயிட்டு போடுமா அதுல வந்து அந்த இது இருக் இருக்குமா என்னது அது என்னவோ சொல்றாங்க அந்த மருந்துல ஆஹ் எதோ சொல்றாங்க அது இருக்கு அத அடிக்கடிலா வெக்கக் கூடாது ஏதோ வருஷத்துல ரெண்டு தடவனா பரவால நீங்க என்ன மாச மாச
ஆமாங்க மாசோ மாசோ ஜொரோ வந்துரு மாசோ மாசோ து நா அங்க போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கயும் இத இதான் வெப்பாங்க
அதா அத நம்ப அடிக்கடி வெக்க ஆரம்பிச்சோனா அப்புறோ தடுப்பு நமக்கு இம்யூனிட்டியே இல்லாம போயிடும் ஒடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாம எத எத சாப்ட்டாலு ஒத்துக்காத அப்றோ அப்டின்னு சொல்றாங்க
இருக்கா தொடர்ந்து இருமல் ரெண்டு நாள் இருக்கா ஆமான்னு சொல்ட்டோனா ஆ நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க அப்படின்னுவாங்க இப்ப இருக்கற இப்ப இருக்க டாக்டர் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க ரொம்ப பாப்பாவால முடியலன்னா நெப்ளைஸர் வைங்க இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றது போர் பயமா இருக்குங்க நம்ப கொழந்தைங்க ரெண்டு ரெண்டு வியாதி தான் இருக்குமா அங்க போனா அது ரெண்டு நாள் ஆயிடுதுங்க
ஆ அது தா இணையதளத்துல பாத்தாலே நமக் ஹோம் ரெமடிஸ் எல்லா எதாது கெடைக்கும் அந்த மாரி வேற எதாது கூட பாத்து நானு இருந்தா சொல்றே நீங்க வந்து இந்த வேற வெ இத்துல அந்த கற்பூர வள்ளி இது பண்றது அப்புறம் கஷாயம் கொஞ்சம் அப்பப்போ வச்சு நெஞ்சில சளி கோக்காத அளவுக்கு நம்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் மழையில எல்லாம் போயிட்டு வந்தாலும் தலைய நல்லா தொவட்டிட்டு அந்த தலைக்கு நம்ப போட்றோம் ல ஹேர் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ற மாரி அது ஏதாவது நல்லா போட்டு காஞ் காய வச்சு விட்டுரணும் கொஞ்சம் கூட தலையில தண்ணி இருக்க கூடாது அதுதான்
ஆஹ் அந்த பால்கனில நின்னுட்டு என்ன பண்ணாங்க அந்த ஐஸ் க்யூ ஐஸ் தெல்லாம் வருது பாத்தீங்கன்னா மேல இருந்து அத வச்சு வச்சு வச்சு கையில வச்சிட்டு இருந்தான் வேற ஒண்ணு கூட பண்லேங்க அவனுக் க்காகவே வந்து ஆஹ் அந்த ஏசி கூட நம் கொஞ்ச தான் போடுவோம் மோ நைட்ல மட்டும் கொஞ்ச நேரம் போடுவான் அவ இல்லாத போது ரூம் வந்து சில்லுன்னு ஆயிச்சுதா ஆஃப் பண்ணிடுவோம்
ஆஹ் அதான் நெறைய குழந்தைங்களுக்கு அது குழந்தையில இருந்தே நம்ம யூஸ் பண்றோம் ரோம்ல ப்ச்ச அந்த குளிர் சாதனத்த யூஸ் பண்றதுனால கூட அப்படி ஆவுது அது கொழந்தையில இருந்தே பழக் கிட்டேனா ஒரு பக்கம் நல்லது தான் இன்னொரு பக்கம் அது அதுவுமே சளி பிடிக்குது ம் நம்மல்லாம் ஒரு வயசு வந்ததுக் கப்புறம் தானே அதெல்லாம் பாக்குறோம் யூஸ் பண்றோம் இப்ப எல்லாம் பொறக்கற கொழந்தைங்க பொறந்ததுல இருந்தே இருக் க்குது ஹாஸ்பிடல்லே வச்சறாங்களே ஆஹா அதான் பொறக்கும் போதே நமக்கு டெலிவரியிலயே வச்சறாங்க வெயில் டைம்ல என்ன பண்றது இல்லாம இருக்க டியல அதனால அதெல்லா செட்டாயி வரணு ஆஹ்
அது பசங்களுக்கு நல்லா தெரியுது நமக்கே நெறைய விஷ் அதா தெரிய மாட்டேன்து உ உள்ள வந்தாலே அம்மா போடு ஆமா போகுது அப்டின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது சொல்ல வார்த் காமிக்கிறா எனக்கு இதா போடுன் வெளிய எங்கனா கூட்டுன்னு போனாலு அம்மா டி போட முடியாதுனா கூட கேக்குறது இல்ல இங்க வேக்குது
ஆஹ் அதான் அப்ப ஒருவேள வெளிய மழைல போயிட் ட்டு வந்து நீங்க உடனே குளிர்சாதனத்துல இருந்தர்றதுனால வந்திருக்குமோ என்னவோ தெரியல நல்லா தலையெல்லா தொவட்டிட்டு நல்லா காய வச்சுட்டு போட்ரு ருக்கணு அப்டி இல்லாதனால ஒரு வேள வந்துருக்கு
நாங்க வேற தண்ணி வேற மாறுச்சு ஆஹ் அ தண்ணி வேற மாறுச்சு இல்லைங்களா அதனால புடிச்சிக்ச்சா என்னன்னு தெரியல அங்க நாங்க நாங்க வேற எடத்துல இருந்தோ இப் ப்ப அங்க இருந்து வந்து அம்மா வீட்டுக்கு வந்ததுனால தொடர்ந்து வேல தண்ணி யூஸ் ஆஹ் வேற தண்ணி குடிச்சிட்டு இருக்கறதுனால டக்குன்னு புடிச்சிக்ச்சு போல அவரு இ நைட்ல இருந்து அழு அழுதுட்டே இருக்கா அவனால வந்து து மூச்சு விட முடிய் இல்ல நாங்க ஸ்பரே கூட போட்டு பாத்தோம் அந்த ட்ராப்ஸ் ப்பாங்க அது மூக்குல ஆஹ் மூக்கு ட்ராப் அது மருந்துனா எதுனா ஆகு மூக்கு ட்ராப்ஸ்தா விடலான்னு பாத்த மூக்கு ட்ராப்ஸ் அப்பயுமே வந்து கேக்கல நீ வேணும் அம்மா நீ அவன் கண் எதிர்கவே இருந் வந்துட்டே இருக்கணும் கொஞ்சம் நகந்தா கூட அம்மா எங்க அம்மா எங்கன்னு சொல்லி அழ ஆரம்மிக்கு
உம் தண்ணியும் எப்பவுமே கொஞ்சம் சூடா கொஞ்சம் வெது வெதுனே எப்பவுமே கொடுங்க அதுவும் நல்லது குளிக்க வைக்கிறது நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி வெது வெதுன்னு தண்ணியில குளிக்க வைங்க இப்ப இந்த சளியெல்லாம் புடிக்காது கொஞ்ச நாளைக்கு இப்டிதான் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் வந்துகிட்டு அப்படியே தான் இருக்கு
அப்படிதான் அவரும் சொன்னாருங்க கொஞ்சம் வளற வரையும் கஷ்ட சொன்னாங்க வளந்தா கொஞ்சம் மூணு வயசு நாலுவயசுஅப்பரம்தாங்க சரி ஆகும்
ஆமா தடுப்பூசி எல்லாம் மட்டும் கரெக்டா போட்டுருங்க அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி மத் மத்தபடி இது வந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம சுட வச்சு குடிச்சாலும் சரி ஒரு வயசுக்கு அப்புறம்ல்லாம் நம்ம சொல் சுடவைைக்கவே வேண்டாம் அந்த கேன்ல வாங்குற உள்ள தண்ணி அதெல்லாம் அப்படியே குடிக்க ஆரம்மி கலாம் இப் இப்போதைக்கு கொஞ்ச சுட வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்
அவங்க வந்து நிறைய சூப்பு வச்சுட்டாங்க அப்புறம் அது மாதிரில்லாம் சொல்லிக்கொடுத் தங்க இருக்கு சூப் வைக்க தெரியாது ஆஹ் முட்டையில பெப்பர் மட்டும் போட்டுட்டு அது மட்டும் குடுத்தா அது மட்டும் சாப்பிட்டாரு அவுரு
உஹம் நெஞ்சு எலும்பெல்லாம் வாங்கி சூப் வச்சு குடுக்கலாமே மூணு வயசு ஆயிடுச்சுல்ல
ஆஹ் அதெல்லாம் சூப்பா சாப்பிடுவான் ஆனா அது காரமா இருக்கு கொள்ளாதனால வந்து இன்னும் காரம் ஊத்தி பழகல நாங்க
ஓ செரி வெறும் மிளகு உப்பு மஞ்சத்தூள் போட்டு
ஆஹ் அது மாதிரிதாங்கப்ப உம் ஆஹ் அது மத்தது என்னா சேர்க்கனுங்களா
ஆஹ் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குக்கர்ல விசில விட்டு எலும்பு எலும்ப போட்டு அ கொஞ்சமா மிளகு சீரகம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு விசில் விசில்லுட்டு அத தண்ணியா குடுங்க குடிக் நல்லா பழகிடுவாங்க இந்த வயசுல இருந்தே கொடுங்க அதுக்கப்புறம் எப்பவும் சூப்பு தான் கேப்பாங்க
சரி செரிங்கக்கா ரொம்ப நன்றிக்கா ஆஹ் ரொம்ப நன்றிக்கா ஆஹ் செ ரிங்க்கா ஆஹ் பாத்துக்கோம் ஆஹ் நீங்க பாத்துக்கோங்க்கா பாய் உம் உம்